அப்றம்நண்பா என்ன பண்றீங்க
நா என்ன நண்பா பண்றே சாப்ட்டு போட்டு உக்காண்ட்ருக்கே நண்பா வீட்ல எல்லா தூங்கிட்ருக்காங்க நா மட்டுதா இன்னு தூங்லிங் வேல இருக்குது பாத்துட்டு முடிச்சு தூங்கலான்ட்ருக்கே நீங்க என்ன பண்றீங்க சாப்ட்டீங்ளா
ஆ நானு சாப்ட்டாச்சு நண்பா சப்பாத்தி முட்ட கிரேவி சாப்ட்டே சாப்புட்டு சும்மா தா நண்பா படுத்திருக்கே வீட்ல யாரு இல்ல நண்பா நா மட்டு தா இருக்குறே ஓகே நண்பா நீங்க என்ன பண்றீங்க
ஆ ஆ சாப்ட்டேங்க நானு சப்பாத்தி முட்ட கிரேவி சாம்பார் ர சோ அதல்லா போட்டு சாப்ட்டேங்க சாப்ட்டுபோட்டுதா இன்னு வேல இருக்குன் வேலய பாத்துட்ருக்கலான்ட்ருக்கங்க ஆமாங்க வீட்ல யாரு இல் லேங்கிறீங்க எங்க போய்ட்டாங்க
அவங்க ஊருக் போய்ட்டாங்க அவுங்க அம்மா வீட்டுக்கு ஒரு வாரோ இருன்ட்டு வரேன் சொல்லி போய்ருக்காங்க
சேர் சேரிங்க
நா மட்டு தாங்க வீட்ல தனியாருக்றே வேலைக்கு போறதில்லைங்க வீட்லதாருக்றே
பரவால்ல பரவால்லைங்க ஏங்க வேலைக் போறதில்லைங்கிறீங்க இதுக்கு முன்னாடி போய்ட்ருந்தீங்களா எந்த மாரி வேலைக் போய்ட்ருந்தீங்க
இதுக்கு முன்னாடி பாத்தீங்னா நா லே ப்ல ஒர்க் பண்ணிட்தேங்க எனக்கு அந்த ஒர்க் வந்து எனக்கு புடிக்லீங்க அடுத்தவங்க கீழ வேல செய்யறது பாத்தீங்கன்னா புடிக்கல நறைய கம்பெனிக்கு போயிட்டு வண்டன் எனக்கு எதுவுமே செட் ஆகல சொந்தமா தொழில் பண்லாம் சொல்லிட்டு நானு அண்ணனு முடிவு பண்ணி உக்காண்ட்டு இருக்கோம் இப்ப நாங்க சொந்தமா பத் ஈகாம் பண்லாமா இல்ல மாடு வெச்சு இப்ப ஆரம்பிக்கலாமன்ட்டுருக்கோம் ரெண்டுமே ஏன் பண்ண கூடாதுன் சொல்லிட்டு நாங்க முடிவு பண்ணி வெச்சிருக்கோம்
நல்லது நல்லதுங்க இப்ப நானு கூட சேரி ஏதாவ ஒரு சின்ன சின்ன வீடியோக்கள்லாம் பாத்தங்க ஒருத்தர் பாத்தீங்ன்னா மீசோலயும் பண்றாரு அமேசான்லயும் பண்றாரு ஏ ரெண்டு பிளாட்பாமையுமே எடுத்து பண்ணா என்ன தப்பு ரெண்டுலியுமே நம்ம சேல் பண்ணலாம்ல அப்டிங்கிற மாரிதா யோசிச்சுட்டுருக்கங்க
நானு பாத்தீங்னா நானு அதாங்க யோசிட்டு இருந்தேன் என்னன்னு பாத்தீங்கன்னா கண்ணுக்குட்டியும் வாங்குவோம் நம்ப இ காமஸும் பண்ணுவோம்
அதாங்க அதாங்க அதேதான் நான் யோசிட்டுருக்கேங்க ஆனா என்ன ப்ராடக்ட் வாங்கி விக்கிறது என்ன பண்ணலாகறது அது ஒரு யோசனையாவே போயிட்டு இருக்கு
அது போக பாத்தீங்கன்னா அதுக்கு தேவையான மெட்டீரியல் வாங்கிட்டம்னா ஜி எஸ் டி பாத்தீங்கன்னா அது வந்து ஆள் வெச்சுங் கூட பண்ணிக்கலாங்க அது எங்க இருக்காங்க விசாரி வெச்சு அதுக்கு தகுந்த மாரி ஆள் வெச்சு பண்ணிட்டோம்னா அந்த ரிஜெக்ட் ஆகாதுலங்க ஃபாமு
கண்டிப்பா கண்டிப்பாங்க அதுக்குதாங்க யோசிச்சுட்டு இருக்கேன் ஏனா இப்ப பிளாட்ஃபாம்முனு பாத்தீங்கனா ஆமேசானும் நல்லா போகுது மீசோவும் நல்லா தா போயிட் இருக்கு நம்ம முடிஞ்ச அளவுக்கு ரெண்டையுமே நம்ப ஒரு சமநிலையில கொண்டு போயிட்டோம்னா நமக்கான இது வரவுங்குறது லாபங்குறது கண்டிப் இப்போ வருனு நெனைக்கிறங்க
ஆமா ஆமாங்க நா பாத்தீங்கனா இப்ப நா ட்ரேடிங் பண்ணலானு இருக்கனுங்க அது வேற மைண்ட் உள்ள ஓடிட்டு இருக்கு இப்ப இன்ட்ரா டேனு சொல்லுவாங்க அப்ப லாங் டைம் ட்ரேடிங் சொல்லுவாங்க ஏனா நீங்க அந்த ட்ரேடிங்குள்ள நீங்க உள்ள உள்ளுகுள்ள வன்டீங்க வெய்ங்க ஒ ஒ ஒன் டைம் வன்டீங்கனா ஒரு பதினஞ்சாயிரோம் நீங்க சேலரி வாங்குனீங்கனா அந்த பதினஞ்சாயிரோம் நீங்க வாங்குனீங்கனா சேல்ரி முப்பத்தேழுக்கு பாத்தீங்கனா பதிஞ்சாயிரோ வாங்குனா போதுனு இருக்கும் இது பாத்தீங்ன்னா பதினஞ்சாயிரோம் வாங்குனா நம்ப நுப்பதாயிரோம் வாங்கலானு தோணும் முப்பதாயிரோம் சம்பா ச்சா அறுவதாயிரோம் சம்பாதிக்கலாம்னு தோணு எல்லாமே விட்டு லாஸ் டைட்டாலோ நீங்க என்ன தோணுனா உங்க மைண்டுக்குள்ள இப்ப ஸ்டைலு கேரக்டரே மாறிருங்க ஏன்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து அந்த மிடில் கிளாஸ் அந்த டிராக்குக்குள்ள நம்மப விழுந்துறக் கூடாதுனு உங்குளுக்கு ஒரு எண்ணோம் வருங்க
புரிது புரிதுங்க இருந்தாலுமே இது வந்து பாத்தீங்கன்னா இதுவும் ஒரு வகையான போதை மாரி தாங்க இப்ப நம்ம நம்ம போட்டு லாஸ் ஆயிட்டதுனாலங்க மறுபடியும் வந்து நம்ம பாத்தீங்ன்னா கையில இருப்பு இல்லினாலும் மத்தவங்கிட்ட வாங்கி பண்ணி நம்ம சம்பாதிச்ச சம்பாதிச்சும் போட போட பாத்தீங்கனா எச்சனமா கடன் அதிகமாகுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு இல்லைங்களா
கரெக்ட் கரெக்ட் நீங்க சொல்றது நல்லது தாங்க இருந்தாலுமே நம்ப ஒரு டைம் ட்ரை பண்ணியாம நம்ம வந்து பெரிய முதலீடு தேவையில்லங்க ஒரு ஐநூறுவா முதலீடு பண்றன் வெய்ங்க அதுல இருந்து ஒரு எழுநூறுவா எட்நூருவா இரநூறுவா முன்னூறுவா ஃ ப்ராபிட் எடுத்தாலுமே
சேரிங்க
போதும் இல்லங்க நான் அந்த மாரி நம்மோ ட்ரை பண்ணி பாக்கலானு இருக்கங்க நானு அண்ணங்கிட்ட சொல்லி பாக்கனுங்க ஆளுக் கு ஒரு முண்ணூறுவா ஷேருங்க
இல்லைங்க இப்ப நா ஒருத்தர்கிட்ட கேட்டங்க நா ஒருத்தர்கிட்ட கேட்ட அவரு எகிட்ட பேசுனாருங்க அவரு என்ன சொன்னாருனா நா வந்து த ட்ரேடிங்‌ கத்துக்கிட்டுக்க கத்துக்க வந்து இது எப்டின் தெரிஞ்சுக்க கத்துக்குறக்கு வந்து பாத்தீங்கனா எனக்கு ஒரு மாசோ காலோ ஆச்சு ஒரு மாசோ காலோ ஆனாலுமே அது வந்து எப்டினு தெரிஞ்சுக்குறதுக்குதா எனக்கு ஒரு மாசோ காலோ ஆச்சு நா இதுல சம்பாரிக்கிறக்கு எனக்கு கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு மாசோ ஆயிருச்சு அது வரைக்குமே நா எப்டி பண்ணா எப்டி அமௌண்ட் எடுக்க முடியு என்ன பண்லா ஏது பண்லாங்கறத ஃபுல்லா தரவா கத்துக்கவே எனக்கு ஏழு எட்டு மாசோ
ஆனா எனக்கு அப்டி இல்லை நாலா வந்து நா வந்து ஆதி காலத்துலயே நா ட்ரேடிங் மேல இன்ட்ரஸ்ட் எனக்கு அதிகங்க அப்பவே நாலா நோட்டு போட்டு எழுதுனவனுங்க எனக்கு இப்பத்திக்கு மைண்டுக்குள்ள எல்லாமே இருக்குங்க அந்த ஒவ்வொர் ரௌன் பாத்தீங்கன்னா ஆ கிரீன் கலரு எல்லோ கலரு அதுக்குல்லா பாத்தீங்கனா ஒவ்வொரு கேண்டிலோ சொல்லுவாங்க அந்த கேண்டில் எப்ப ஒடையுது எப்ப ஸ்பார்க் ஆகுது எப்ப ஹயி ஹய் ஆகுது ஒவ்வொரு இந்த கேண்டில்லோட சிம்புளு பாத்தீங்கனா ஒவ்வொரு அடையாளங்க எப்ப ஹைப் ஆகு எப் ப லோவாகு எனக்கு என்ன இன்ன இப்ப லைட்டா ஒரு டைம் ரிவொஸு படிச்சு பாத்தனா எல்லாமே பீக் ஆயிருவனுங்க
அத்தா அத்தாங்க இல்லைங்க நீங்க சொல்றது கரெக்ட்தா இருந்தாலுமே பாத்தீங்கனா அவரு என்ன சொன்னாருனா நீங்களே ஆரம்பிக்றதா மாரி இருந்தாலு ஒரு ஆறு மாத காலங்கள் இத பத்தி முழுமையா தெரிஞ்சுட்டு அதுகப்றோ எறங்குங்க இத எறங்கிட்டீங்கன்னா உங்களுக்கான வருமானங்கறது வரு ஆனா வரலன் சொல்ல முடியாது நீங்க வந்து ஃபுல்லா நீங்கலா தரோவா தெரிஞ்சுகிட்டு எறங்குங்க எனா லாசாகருக்கு நறைய வாய்ப்புகள் இருக்கு எனா
இருக்குங்க ஒன்னு ஒன்னு பண்ணமுனா அது லாஸ் ஆகதாங்க செய்யு பெருசா நீங்க லாஸ்ஸாகலா வேணா சும்மா சிம்புளா சின்ன மொதலீட்ல இருந்து ஆரம்பிக்கணுங்க எனா நம்ம வந்து கத்துக்கறக்கு எனக்கு எனக்கு வந்து கான்ஃபிடென்டா எனக்கு தெரியுங்க நா அடிச்சுடுன்னு
அத்தா அத்தாங்க இருந்தாலு வந்து அது எப்டி என்னங்கறது உங்களுக்கு ஃபுல்லா தெரிஞ்சதுனா நீங்க தாராளமா எறங்கலாங்க தெரியாம எறங்கிட்டு அத தெரியாம எறங்கிட்டோம்னா நம்ம
ம் சொல்லுங்க
நாளைக்கிங்
நாளைக்கே நா எறங்கலான்றுகங்க ஒன்னு ஓபன் பண்ணி ஆரம்பிச்சிலாமான் பாக்குறங்க ஃபஸ்ட்டு எனக் கொஞ்சோ வொர்க் இருக்குங்க முடிச்சுட்டு பாத்தீங்கன்னா நா பாருங்க இதுல ஒரு பீக்குன் நா காட்டுற பாருங்க
அது ஒன்னு ப்ரச்சன இல்லைங்க நீங்க கத்துகுட்டுகூட நீங்க உங்ளுக்கு தெரிஞ்சவங்களுக்கு சொல்லி குடுக்லாங்க ஆ அண்ணனோ தம்பியாரோ கூட பொறந்தோங்க யாரா இருந்தா அவுங்ளுக்கூட சொல்லி குடுக்கலா ஒன்னு ப்ரச்சன இல்லிங்க நா என்ன சொல்றன்னா நீ இதுல வந்து சில நுணுக்கங்களு இருக்குங்க அந்த நுணுக்கங்களையு நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கனா இதுல வந்து நீங்க ஒரு பெரிய ஆளா ஆகலா இல்லைங்ளா அதுக் சொன்னங்க நானு
இப்ப நீங்க எப்டின் தெரியுமா இப்ப நீங்க ஒரு சும்மா சொல்ற பாருங்க எக்ஸ்ட்ரா டேனா பாத்தீங்னா இன்னிக்கே நீங்க ப்ராஃபிட் எடுத்துக்குலா அதே பாத்தீங்னா லாங் டைம்னா நீங்க வந்து ஒரு மாசோ ஒரு வாரோ கழிச்சு கூட நீங்க எடுத்துக்லா இப்ப நீங்க ஒரு ஒரு ஷேர் அம்பது ருவாய்க் கு வாங்குறீன்னுவைங்க ஒரு நீங்க பத்து பாஞ்சு ஷேர் வாங்குறீங்க அம்பது ருவாய்கு ஷேரு வந்து ஒரு பத்து ஷேர் வாங்னா எவ்ளோ ஆச்சு
சேரி இது அம்பது ருவாய்கு பத்து வாங்கனா ஐநூறுவா ஆச்சுங்க
ஐநூறுவா ஆச்சுங்களா ஒரு ஷேரு பாத்தீங்கன்னா உங்ளுக்கு வந்து அஞ்சு ரூவா ப்ராஃபிட் க்கிறதுனா அஞ்சு ஷேரிக்கு எவ்ளோ ஆச்சு
அம்பது ரூவா ஆச்சிங்க அஞ்சிக்கு வந்து இருவத்தஞ்சு ரூவா ஆச்சிங்க
அம்பது ரூவா உங்ளுக்கு பிராஃபிட் எவ்ளோ அம்பது ரூவா சும்மா உங்ளுக்கு சேம்ப்பிளுக்கு சொல்ற அதே பாத்தீங்கனா இப்ப அம்பது ரூவால இருந்து உங்ளுக்கு ஆயிரரூவா ஆச்சினா
சேரிங்க
அப்போ உங்ளுக்கு ப்ராபிட் எவ்ளோ ஐநூரூவாய்க்கு சேர் வாங்கிறீங்க அம்பது ரூபா சேரு பாத்தீங்கானா ஒரு ஷேரு ஐநூர்லருந்து ஒரு ஆயிரத்துக்கு போயிருச்சு வைங்க ஒரு ஐநூரூவா எக்ஸ்ட்டா கெடச்சிருக்குனு வைங்க எவ்ளோ ஆவு
சேரிங்க புரியலீங்க இது எனக்கு புரியலீங்க
இப்ப நானூத்தஐம்பது ரூவா உங்ளுக்கு ப்ராஃபிட்டுங்ளா ஒரு ஷேருக்கு
ஓகேங்க ஓகேங்க
அப்ப பத்து ஷேருக்கு எவ்ளோ ஆச்சுங்க நாலாய்த்தைநூரூவா ஒரே நாள்ல
ஆமாங்க ஆமாங்க
அது மாரி சொல்றனுங்க உங்களுக்கு அவ்ளோ பெருசுலா கெடைக்குது உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட தொக உங்களுக்கு கெடைச்சுருங்க இப்ப ஐநூ முன்னூறுவாய்க்கு ஒரு ஷேர் வாங்கறீங்கன்னா உங்ளுக்கு ஒரு ப்ராஃபிட் ஒரு முன்னூறுவா கெடைக்கு
இல்லங்க இப்ப இதுல வந்து பாத்தீங்கனா கு குறிப்பிட்ட தொகை இவ்ளோதா அ மினிமம் பேலன்ஸே இவ்ளோதா நம்ம போட்டு நம்ம வாங்க முடியு அப்டினுருக்காங்களா இல்ல நம்ம இஷ்டோதா எவ்ளோ வேணால போட்டுக்கலாங்லா
அப்படி இல்லங்க இப்ப நீங்க ஒரு பிராண்டு டாட்டா பாத்தீங்கன்னா ஒரு சேரு பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ஐநூறு ரூவாய்க்கு விக்கலா திடீர்னு டாடாவெல்லா பாத்தீங்கன்னா ஒரு பன்ச்சு காருன்னு வைங்க அந்த பன்ச்சு காரு பாத்தீங்கன்னா அந்த ஷேரு பாத்தீங்கன்னா ஒரு ஷேரு வந்து பத்தாயிரவாய்க்கு விக்கலா உங்களுக்கு புரியுதுங்ளா அப்ப நீங்க உ அந்த டாடால இருந்து ஒரு ஷேரு நீங்க எந்த மாடல் ஷேரு வாங்குறீங்ளோ இப்ப ஒரு டாடா பன்ச்சுன் நீங்க வாங்குறீங்கன்‌ வைங்க ஒரு ஷேரு ஒண்ணு பத்தாயிரோனா நீங்க பத்தாயிரூவா ஒரு ஷேரு வாங்கறக்கே நீங்க
புரியுது புரியுது சேரிங்க இப்ப இப்ப வந்துங்க இப்ப எனக்கு என்னா ஒரு டவுட்டா இருக்குதுன்னா இப்ப நீங்க ஷேரு வாங்குறன் சொல்றீங்க
ம்
இப்ப நீங்க ஒண்ணு இல்லைங்க இப்ப ஒரு ஐநூறுவா குடுத்து ஒரு ஷேர் வாங்குறீங்கன்னா
ம்
இப்ப அதுலெந்து அந் ப ஐநூறுவா குடுத்து வாங்கிட்டோ இப்ப ஷேர் வாங்கிட்டோ அந்த வாங்குன ஷேரு என்ன ஆனா நமக்கு ப்ராஃபிட் ஆகுங்க
உங்களுக்கு பாத்தீங்கன்னா இப்ப நீங்க ஐநூறு ரூவாய்க்கு வாங்குறீங்களா நீங்க வந்து இந்த லிமிட் செட் பண்ணிக்கனுங்க இப்ப பாத்தீங்கன்னா ஐநூரூவாய்க்கு ஷேரு வாங்குறீங்க எனக்கு பாத்தீங்கன்னா ஐநூறுவால இருந்து நானூரூவா வந்துருச்சுன்னா எனக்கு அந்த வந்து உங்களுக்கு வந்து அது கட் ஆயிர்னு ஆஃப் ஆயிற மாரி
சேரி சேரிங்க
இப்ப நீ உங்கள உங்களுக்கான நஷ் ந நஷ்டன்னு வந்ச்சுன்னா உங்களுக்கு நானூறு நூறுவா நஷ்டமாயிரு நானூறுவா சேஃப் ஆயிரு அதே நீங்க லிமிட் செட் பண்ணாம போட்டீங்கன்னா ஜீரோ கூட ஆயிரு ஐநூறுவா
சேரி சுரிங்க இப்ப எப்புடிங்க லிமிட் செட் பண்றதுக்கு நமக்கு இவ்ளோதா செட் பண்ண முடியுனு இருக்குங்ளா இல்ல எப்புடிங்க
அப்படியா அப்படில்லா இல்லைங்க நீங்க செட் பண்ணிக்கலா நீங்க பண்றதா
சேரிங்க எப்படிங்க அது வந்து இப்ப ஷேர் வந்து மெ ஏறி எறங்குங்குற மாரிங்களா இல்ல அது எப்பிடிங்க இப்ப
எப்பிடி வேணா மாறுங்க மார்கெட்டு நம்ம கணிக்கவே முடியாதுங்க திடீன் நீங்க ஐநூறுவாக்கு வாங்கிருக்கது பாத்தீங்கனா நீங்க ஒரு ஆயருவாய்க்கு போச்சுன்னு வைங்க உங்களுக்கு ஆயருவா உங்களுக்கு லாபந்தான ஒரு ஷேரு
ஆமாமாங்க புரியிது புரியிதுங்க
இப்ப ஆயருவாக்கு போகாட்டி நூறுவா உங்ளுக்கு பிராஃபிட் கெடச்சதுனாலு நீங்க ஐநூறுவாய்க்கு ஒரு பத்து ஷேர் வாங்குனீங்கனா எவ்ளொ ஆச்சு ஐயாய்ருவா ச்சுங்ளா ஒரு சேரு நூறுவா எ ச்சா போச்சுனாலு இப்ப உங்களுக்கு வ வ ஆயருவா உங் ஒரு நாளக்கி உங்களுக்கு இன்கம் கெடச்சிருக்கு
புரியிது புரியிதுங்க ட்ரேடிங் வந்து இப்ப ஏறுனா நமக்கு அமௌண்ட் இப்ப நம்ம வாங்குன ஷேரு ஏறுச்சுன்னா நமக்கு பிராஃபிட்டு் எறங்குச்சுனா நமக்கு எறங்குனது ஃபுல்லா எறங்கினாலு நமக்கு லாஸ் தா இல்ல கொஞ்சொ எறங்குனாலு கொஞ்சோ ஐநூறுல நமக்கு எரநூறு முன்னூறு கெடச்சாலு இ்வ்ளொ லாசுன்ட்ருக்கு அவ்ளதாங்க
ஆமாமாங்க அப்பிடிதாங்க இருக்கு
புரியிது புரியிதுங்க இப்ப எப்டிங்க இதுல வந்து எந்தெந்த மாரி ஷேர்லா இருக்குங்க
அது எல்லா சேருமே இருக்குங்க இப்ப பாத்தீங்னா ஏ என் எஸ் சி என் ஹெச் ஏ ன்னு ஒர் ரெண்டு சேர்ருக்குங்க ஒரு அது எனக்கு எல்லாமே மறந்துருச்சுங்க உன்னு நெறையா ஒரு டைம் ரிவெஸ் பண்ணி பாத்துட்டுன்னா எனக்கு எல்லாமே ஞாப வந்துருங்க
இப்ப இல்லைங்க இந்த மார்கெட்ல வந்து பாத்தீங்கனா எந்தெந்த சேர்னு இப்ப நா வந்து கேக்குறன்னா ஒரு காரு இல்ல கோல்டு இந்த மாரி நா கேக்குறே புது ஒரு உங்களுக் தெரிஞ்சு இத ஷேர்ல சொல்லுங்க
எனக்கு தெரிஞ்சது கோல்டுல இன்வெஸ் பண்லாங்க அப்பறொ பாத்தீங்கனா அ நறைய என்ன இருக்குதுங்க புரியிலங்க
லேன்டும் இருக்குங்களா
லேன்டுல்லா இருக்காதுங்க அதெல்லா தெர்லிங்க எனக்கு கோல்டிருக் இதுலங்க நெறைய என்ன இருக்குதுங்க ஷேருன்னு போ எடுத்துகிட்டீங்னா
பிளாட்டினம் அந்த மாரியில்லா நெறைய இரு
அது மாரி இருக்குது அதுக்கப்புறொ பாத்தீங்கனா நீங்க திடீனு ஒரு சாக்லேட்டு‌ வந்து ஒரு எதோ ஒரு சாக்லேட்டு இப்ப ஃபைஸ்டார்னு‌ வைங்க ஃபை ஸ்டார் சாக்லேட்ருக்
சேரிங்க
இந்த ப்ராடக்டா அது எல்லாமே இருக்குங்க
ஓ எல்லாமே இருக்குது ஆனா நமக்கு நமக்கு என்ன தோனுதோ அதை நம்ம ஷேர் குடு வந்து வாங்கிக்கிறது அது மட்டும் தானே
என்ன தோணுதோ இல்லைங்க இந்த இந்த காலகட்டத்தில இப்ப எது அதிகமா போகுதோ கரெக்டா பாத்து மார்க்கெட்ட தேர்ந்தெடுக்கணு
அதேதாங்க இன்னைக்கு எந்த சேர் அதிகமா போகும் நம்ம மைண்ட்ல தோணுதோ அது குடுத்து வாங்கி வச்சிக்கிறது அவ்வளோ தாங்க
ஆமாங்க நீங்க பாத்தீங்கனா அதுக்குன் தனியா வெப்சைட்லா இருக்குதுங்க என்ன ஷேரு எப்பிடி போது எ ந்த நெலவரத்ல போது ஒரு வருஷத்துக்குள்ள எவ்ளொ லாபத்த குடுத்துச்சு ஒரு மாச எவ்ளொ லாபத்த குடுத்தது நேத்து எவ்வளோ லாபத்த குடுத்தது எவ்வளோ எறங்கிருக்கு எவ்வளொ நஷ் டோ பர்சன்டேஜு விகிதோ அ
ஆமாமாங்க ஏனா எனக்கொரு து தெரிஞ்சவ்ங்க சொன்னாங்க பாத்தீங்கனா மார்கெட் வந்து பாத்தீங்கனா திங்கள்லெந்து வெள்ளிக்கெழம வரைக்குந்தா இருக் கு அப்டின்னு அஞ்சு நாள் தா ஒர்க்கிங் டேஸு அப்டின்லா சொல்லி அப்பிடியே சொன்னாருங்க ஏனா நீங்களு கத்துக்கங்க ப்ராஃபிட்லா நல்லா எடுக்கலா அப்டின்னு சொல்லி சொன்னாரு அதுவு பாத்தீங்கன்னா அஞ்சு மணி வரைக்கும் தா அஞ்சு மணி வரைக்குந்தா நம்ம யூஸ் பண்ண முடியும் அஞ்சு மணிக்கு மேல மார்க்கெட்டு கிளோஸ் ஆயிரு அப்டில்லா சொல்லிட்டு இருந்தாரு
இப்ப அவரு சொன்னாரு பாத்தீங்களா அவரு அவருகிட்டயு கேக்கலாங்க தப்பு இல்லைங்க எந்த மாரி ஏது என்னன் நீங்க கொஞ்ச தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா
அவரு வந்து மெடிக்கல் பீல்ட்ல இருக்காரு அ ஒரு நர்ஸா போயிட் இருக்காரு ஒரு ஒம்போ து டூ டைம் பாத்தீங்கன்னா அஞ்சோ ஆறோ சொன்னாரு அதுக்கப்புற வந்து பாத்தீங்கன்னா அவரால ட்ரேடிங் பண்ண முடியாதுங்க நேரொ கெடைக்க மாட்டேங்குது நெறைய நா ப்ரீ டைம்ல மட்டுந்தா எனக் லீவ் நாள்ல மட்டுந்தா பண்ணுவே அப்டின்னாரு ஆனா எனக்கு அத பத்தி தெரியும்னாரு
உம் அது மாரி ஆளுங்கிட்டல்ல கேட்டு. ப்பாக்கலாங்க ஒரு அளவுக்கு ஒரு நாலேஜ் கெடச்சதுனாலே அதுலயே நம்ம பாத்தீங்கனா பெஸ்ட்டுன்னு காட்லாங்க ஏன்னா ஒரு ட்ரை பண்றதுதாங்க எதுவாருந்தாலு
நீங்க சொன்னது இப்ப அந்த